ஹலோ சிஸ்டர் கேக்குதுங்களா வணக்கம் மாலை வணக்கம் சகோ ரீங்கன்னத்
உஹம் இருக்கே சகோதிரி நீங்க என்ன பன்றி த்தீங்க
நா இப்பதா சகோதரி மிஷின்ல துணியல்லா ஊற போட்டேனுங்களா அலை எடுத்து ட்ரை பண்ணி காய போ வந்துருக்கே சகோதிரி
சேரிங் சேரிங சகோதிரி ஆ இப்பதா பாப்பாக் பாலத்தி பூஸ்டாத்தி குடுத்துட்டு நாங் டீ குடிச்சோ
சேரிங்க சார் நானு இப்பதா சார் இது தம்பிக் வந்துட்டு பாலாத்தி குடுத்தேணுங்களா சேர் பார் மத்த இன்ன பாத்திர விளக்காம் வீட்டு கூட்டம இப்பதா அந்த ஒர்க் அலா முடிச்சு வெச்சுட்டு துணி துணி கரெக்டா முடிஞ்சதுங்களா செரி அப்டியே காய போட்டுலான்ட்டு சகோதிரி
சேரிங்க சகோதரி நீங் டீ எல்லா குடிச்சிட்டீங்களா
இப்ப நான் எங்களுக்கு ஆறு மணிக்கு தா பால் வருங்களா அதுக்கப்புறம் வந்ததுக்குப்புறம் தா சகோதரி நாங்க குடிப்போ கொஞ்சு பால் இருந்துச்சுங்களா சேர் தம்பிக்கு நா கொடுத்துட்டே புதுச பால்கார் வரதுக்கு லேட் ஆயிச்சுனா அவுனுக்கு வேணுன்ல சகோதிரி அதனால வெச்சுட்டு அவுனுக்கு நானு
சேரிங்க சகோதரி சேரிங்க சகோதரி
செய்வது ஆ தம்பி வந்து அதா சகோதரி ஒடம்பு சரியில்லன் சொன்னீங்கலாப் ட்ட வந்து சிறுகடிக்க கூட்டுட் போல்லான்ட்ருக்காங்களாமா சேர் நா இன்னு குளிச்சு கிளம்பலிங் ல்லா அப்டிங்கும் போது அவரு கிளம்பி பாருங்களா அவுங்க பெரிப் பாவு இருக்காங்கள சேரி அவுங்க ரெண்டு பேரும் போயிட்டு வரலான்னு சகோதிரி நா இன்னு ஒண்ணுமே பண்ணல துணிப் காய் பண்ணி வேல இருக் ட்டீங்களா சேரி அவுங்ளோட அனுப்பிச்சு விட்ரலான் சகோதிரி
அனுப்பி வெச்சுட்டீங்களா
இப்பதா கிளம்பிட்டு இருக்கே இப்பதா பால குடிச்சிட்டு டீ ஷர்ட் போறதுக்குள்ள ஒரே ரவடி பண்ணிட் ட்ருக்காரு
சேரிங்க சகோதிரி சாப்பிட்டான அதுக்கப்புறோ
ஓ அதுக்கப்புறம் இல்ல சகோதிரி பால் குடிச்சா சகோதிரி அவ்ளோதா அதுக்கப்புற நா சப்பாத்திக்கு நைட்டுக்கு மாவு பேசுஞ்சேன்னுங்களா அந்த சப்பாத்தி மாவு தா கொஞ்ச கொஞ்ச வந்து கேட்டுட்ருந்தா அத இத்தூனுட்டு கொஞ்ச வாயில வெச் வச்சிட்டு இருந்தே இப்ப கொஞ்ச பால் குடிச்ச சகோதரி அவ்ளதா
சேரிங்க சகோதரி சேரி‌ங்க வெறு சப்பாத்தி மாவா சாப்ப சாப்ட விடாதீங்க வயிறு செமிக்காது
ஆமா சகோதரி விட மாட்டே அப்ற என்னப்பா அவன் பால்வாடில குடுக்குற சத்துமாவுனு நெனச்சு அந்த உருண்டேனு நெனச்சு கேக்குறா போல குடுக்கலன்னு சகோதரி கீழ படுத்த விட்டு கீழ படுத்துட்டு பெரல்றா அழுவுறா ஓ தேம்பி தேம்பி அழுவுறா சரி என்ன பண்றது துழியூண்டு சேரிண்டு ஒன்னு பண்ணாதுன்னு துலியூண்டு வச்சு அதுக்கப்புற இந்த குருமா வெக்கலானு சொல்டு சகோதரி வெங்காயெல்லா கட் பண்ணணு ங்களா தேங்கா சரி தேங்காச்சா தேங்கா அரச்சு ஊத்தணுங்குறே தேங்காய கட் பண்ணி தேங்காய குடுக்க சொல்லி ஒரே ராவடி பண்றா அவரு தேங்கா அள்ளி வாய்ல போட்டு சகோதரி வாய் ஃபுல்லா குமுகுக்கிறா கும்கி விட்டுட்டு அது சார அ பூரா பல்லு முன்னாடி ஒரு ஏழு பல்லு இருக்குங்ளா குட்டி குட்டி பல்லு அந்த பல்லுல நல்லா கொறிக்கிறானுங்கலா கொரிச்சு அந்த தேங்கா சாரெல்லா குடுச்சுபுட்டு சக்கய எல்லா கீழ துப்புறா
நல்ல விஷய தா விடுங்க தேங்கா பால் குடி இருக்கிறது
ஆமா சகோதரி அதுக்கு சகோதரி இப்ப இந்த மாரி வய இந்த ஒடம்பு சரி இல்லாம டைம்ல சாப்டாலுமே சகோதரி ஒத்துக்காதுங்ள ஆமா ஆமா சகோதரி அதனாலதா இவனுக்கு நா குடுக்றது இல்ல இருந்தாலுமே அவ அழுதுருவா பண்ட மணி வாங்கிக்லா சகோதரி அப்றோ என்ன பண்றது
சேரி சகோதரி சேரி வேற என்ன பண்றது அவங்க செய்றத சாதிச்சுராங்லே
ஆமா சகோதரி அழுது அழுது வந்து காரியத்த சாதிச்றாங்க சகோதரி அவுங்க வந்துட்டு அங்க நைட் நைட்
உம் தோச சகோதரி
சேரிங் சகோதரி சேரிங் சகோதரி இனிமேல் தா சகோதரி நைட்டுக்கு சப்பாத்திங் சகோதரி மாவு பெசஞ்சு வச்சுட்டே சரி இப்ப பெசஞ்சு வச்சாதா சகோதரி ஊருங்களா அதனால சரி பெசஞ் பெசஞ்சு வச்சுட்டு ஒரு ஆறர மணிக்கு மேல சப்பாத்தி நாம தேச்சு போட்டு ட்டோம்னா சரியா இருக்கு சாப்றதுக்கு சேரி தம்பிக்கு ச நாங்க சகோதிரி இவுங்க எல்லா வந்து நா அம்மா வீட்ல இருக்கு போதுதா நைட்டு சாப்ட ஒம்பதர மணி பத்து மணி ஆயிரும்ள சகோதரி எங்க கணவர் வீட்ல வந்து ஏழு ஏழ்ரைக்லா சாப்ருவாங்க ஆனா படுக்குறதுக்கு கொஞ்ச லேட்டாகு சகோ போதிரி அத்த மாமலா படுத்துருவாங்க நேரம் ஒம்பது மணிக்குல்லா படுத்துருவாங்க இவங்கலா வந்துட்டு படுக்க மொபைல் யூஸ் பண்ணிட்டு படுக்க பதினோரு மணி ஆயிரும்ங்களா நா எட்டு மணிக்குள் ஒரளவுக்கு நம்ம எவ்ளோ நேரோ சீக்கிரமா சாப்டுறோமோ சாப்பிட்டதுக்கு அப்புற கிச்சன்ல்லா தொடச்சி விட்டுட்டு பாத்திரலா வெலகிட்டு வீடெல்லா வீடல்லா கூட் ட்டிவிட்டுட்டு சிக் கிச்சனையு கூட்டி விட்டுரசவ எனக் அப்பதா கொஞ்சோ புடிக்கு இல்லட்னா காலைல எழுந்தா கச கச ச்சன் இருக்கும்லா நைட்டே அந்த வேலைய சகோதரி முடிச்சுவச்சுட் படுத்தா நைட்டே அந்த வேலைய முடிச் ச்சிவச்ட்டு படுத்துட்டேனா எனக்கு நமக்
ஆமா சகோதரி அதா எட்டு மணி சாப்பிட்டாவே சாப் பாட வேல முடிஞ்சாலே எல்லா வேலையு முடிஞ்ச மாதிரி
ஆமா சகோதரி அதனாலயே நா வந்து சகோதரி நேர எனவோ ரொம்ப லேட்டா நம்ம சாப்பிடறோ ஒம்பது ஒம்பதரைக்கு சாப்படுறோங்கிறு போது நா ஒரு பாத்ரோ என்னா இப்ப நா சாயந்திரம் வரைக்குமே எல்லா பாத்திரத்தையு வெளக்கி வச்சுறவ சகோதரி நைட் சமைக்கிறது மட்டு தா இருக்கும்லா அப்படிங்கு போது சில சமயோ முடில அப்டின்னா நல்லா அடுப்பு மட்டு தொடச்சி விட்டு வீட்டக்கூட்டி விட்டுட்டு சிங்கள அப்டியே பாத்தரத்த போட்டுட்டு காலைலியே எந்திரிச்சு சமைச்சிட்டு வெளக்கிருவே சகோதரி அது முடியாத சமயத்து தா ஆனா ஒரு சில நேரோ முக்கா வாசி தோச தோசையோ இட்லியோ ஊத்து போது அத ஊத்திக்கிட்டே நம்ம மத்த வேலய அடு உப்புவிலி பண்ணிரது அப்டி பாத்தரத்தையு கையோடு வெளக்கிறது நம்ம
செரிங்க சகோதரி செரிங்க சகோதரி ஏன் பரவால்ல நானு அப்டித் த்தா பாத்திரோ சிங் குல கெடக்கவே கூடாது எனக்கெல்லா வந்துட்டாங்களா வீட்டுல வேலைக்கு பொயிட்டு வே இல்ல வேலைக்கு பொயிட்டு வந்துட்டாங்களான்னு கேட்
ஆ வந்துட்டாங்க சகோதரி வந்துட்டாங்க வந்து இப்பதாங் இப்போதா சகோதிரி வந்தாங்க சரி வந்தது நா கெளம்பலாம்னு இருந்த சகோதரி நா உங் நா மதியமே பேசிட்டு செரி வேலையெல்லா சாரிச்சு போட்டுட்டு வேலைய பண்ணே சகோதரி அதுக்குள்ள தம்பி வேற கொஞ்ச நைனே திராவடி பண்ணானா சகோதரி செரி அதுக்குள்ள செரி அவங்களே போட்டு நம்ம இன்னு குளிச்சு கெளம்பி போறதுக்கு கூடி ஒரு மணி நேரோ ஆயிரும்ளா அப்டிங்கபோது நம சம ரொம்ப சாயந்தரோ ஆயிடுங்களா அப்ப சாயந்திரோ நேரோ ஆறு மணிக்கு மேலே போ கூடாது
ஆமா ஆமா
லட்டுசெய்ரவங்க பெரிபாவு இவங்களு இருக்கனால அவங்களோடே போய் குடுனு அனுப்பி வச்சுட்டே சகோதரி நானு
செரிங்க சகோதரி செரிங்க சகோதரி அடி சாப்பாடுக்கு சப்பாத்தி வச்சு என்ன குழம்பு சைரீஷ்
இல்லசகோதிரி நானு கைடி சொன்னு பல வெஜிடபிள் போட்டு ஆ அதையு பண்ணிட்டே சகோதரி ஏன்னா இவ வெங்க அப்படி அப்பதா வெங்காய கட் பண்ணதா சரி வீட்ட கையோட கூட்டி விட்டுரலா அப்டின்ட்டு அதையு பண்ணிட்டே நானு
சேரிங்க சகோதரி
ஏன்னா இப்ப நம்ம துணி காய போடும் போது சகோதரி அத நம்ப காய போட்டுட்டு நம்ம குளிச்சுட்டு வரதுக்கு எப்டியு ஆறு மணிக்கி மேல எல்லா கரெக்டா பால்கார் வந்துருவாருங் அதுங்குள்ளயு இவுனு வந்துருவா போயிட்டு அப்டிங்கும்போது அவன வந்ததுமே சகோதரி இவனுக்கு தூக்கோ வரல தூக்கத்துக்கு ரொம்ப அழுகறானா செரி இப்ப நம்ம அவனுக்கு வந்ததுமே அவன தூங்க வச்சிட்டு சப்பாத்தி நம்ம தேச்சு நம்ம போட்டு எடுத்து நம்ம சாப்ட்டுட்டு அவனுக்கு அவனு சப்பாத்தி விருப்போ இருந்தா சப்பாத்தி சில நேரோ ஊற வச்சு சாப்டுவோ சகோதரி இல்லாட்னா சில நேரோ வந்துட்டு ஆ ப்பம் மாரி ஊத்தி குடுக்கலான்னு பாக்கறே பாக்கலா அவரு தூங்கி எழுந்தாதா என்ன பண்றதுன்னு தெரியல
அப்படியா ஆ இனி வந்து தூங்கி எந்திரிச்சிட்டு அப்புற எத்த மணி நைட்டு திரும்பி தூங்குவா
பிரச்சன எனக்கு இப்போ மந்து க மதியோ ஒரு மணிக்கி அப்பறோ தூங்குனான்னா சகோதரி நைட்டு படுக்கறதுக்கு பதனோரு மணி ஆயிடுது சகோதரி இப்ப வந்து காலைல இருந்து ஒழுங்கா தூங்கல சகோதரி ஒரு அர மண் நேரந்தா தூங்குனாரு காலைல பத்து மணிக்கி எழுந்தது அர மணி நேரந்தா சகோதரி தூங்குனா அதனால நா என்ன பண்ணிட்டே இப்ப அவுரு தூங்கிட்டான்னா எந்திரிக்க மாட்டா நம்ம சேரி நம்ம வந்து இது பண்ணவு போகவு முடியாதுங்களா சேரி அவ முழிக்கிட்டு அப்புற என்ன பண்றது வந்தான்னா தூங்கிதா ஆகணு வேற வழி இல்ல எட்டு மணி எட்டு மணிக்கி எந்திருச்சிருவா சகோதரி எந்திருச்சு சாப்ட்டுட்டு ஒரு மணி வரைக்கி விளாடுவாரு நம்ப ளு அவரோட விளாட வேண்டியதா
ஐயயோ ஒரு மணி வரைக்கி விளாண்டா என்ன பண்றது
த்துருவே சகோதரி அவ இங்கிட்டு அங்கிட்டு ஓடுவா சகோதரி அப்டி இப்டின்னு புடிச்சத பண்ணா வேண்டியதுதா அப்றோ என்னங் சகோதரி பண்ண முடியு
மத்தியானோ தூங்க மாட்டா னா
மதியம் தூங்குவா சகோதரி அதா மதியோ வந்து தூங்கறதுக்குதா எனக்கு ஒடம்பு நல்லா இல்லைன்ட்டு ஒழுங்கா
ஆ அப்ப ஒடம்பு சரியில்லாதனால அவே தூக்க அதோ தூங்க முடியல பாவோ
சினிங்கி இல்லாட்டி சகோதடு பத்து மணிக்கி எந்திரிப்பானா சகோதரி காலைல எதாச்சு உணவு குடுத்துட்டு எதாச்சி எடையில பாலோ முட்டையோ குடுத்துட்டு உடனே வந்துட்டு நாங்க எல்லா பண்ணிருவோ சகோதரி ஒரு மதிய சில நேரோ வந்து காலைல பண்டு மணிக்கே தூங்கிரு பண்டு மணிக்கி தூங்குனானா ரெண்டு மணிக்கி எழுந்திருப்பானா சகோதரி சில நேரோ வந்து இது மதிய சாப்பா ஒரு மணிக்கி மேல ஆச்சுனா மதிய சாப்பாடு குடுத்துட்டு ரெண்டு மணிக்கிதா சகோதரி இவன நா படுக்க வப்பே நானு படுக்க வச்சன்ன இன்னநேரம்தா சகோதரி இரு பரெண்டு மணி
ஆ அப்பிடி எந்தருச்சா கொஞ்ச டைமிங் கரெக்டா இருக்கு
ச்மே கோதரி அவே நைட்டு படுக்கிறதுக்கு இப்பிடியு பத் பதனொரு மணி பக்க ஆக்கடுறான் சகோதரி நமக்கு வந்து ரொம்ப நேரம் கழிச்சி படுக்கறமா சில நேரம் இங்க வந்து மார்னிங் வந்து சில சமயம் தண்ணி வரும் சகோதரி ஒரு நாள் விட்டுவிட்டு ஒருனே ஒரு தண்ணி வந் த்த ஆறு மணிக்கு வந்து ஏழு மணிக்கு நிக்கு சகோதரி சிலனு ஒரு அடுத்த நாள் வரும்போது ஒரு நாள் விட்டு வரும்போது இன்னொரு தண்ணி வந்து ஏழு மணில இருந்து எட்ரை மணி வரிக்கு வருங்களா அப்பிடிங்கு போது நம்ம கால்ல சில சமயம் த ஆ நல்ல தண்ணி சகோதரி இங்க வந்து புடிச்சிதா சகோதரி வச்சுக்கணு நம்ம தனியா வந்து பைப் கனெக்ஷன்ல்ல வீட்டுக்கு செட் பண்ணலீங்களாட்டுக்கு ஆனாலு சேரின்ட்டு ஆதனால சேரின்ட்டு அப்புறம் அந்த தண்ணி புடிச்ச நாங்க சின்டெக்ஸ்ல வாங்கி ஊத்தி வச்சிருக்கோ சகோதரி தண்ணி பத்தலைங்களா சேரி சின்டெக்ஸ்ல வாங்கி ஊத்தி வச்சுக்கிட்டோ நாங்க சப்போஸ் சில சமயம் தவிர்க்க முடியாத சூழ்நில தண்ணி வரல பைப்கீது உடஞ்சதுன்னா அந்த வாங்கன தண்ணிய நாங்க பைப்பு திருவி நாங்க யூஸ் பண்ணிப்போ சகோதிரி
ஓ சேரிங்க சகோதிரி சேரிங்க சகோதிரி
ப்பிடிங்க போது நம்ம காலையில நம்ப அதுக்கு எந்திரிக்கு போது சில சமயம் நமக்கு கஷ்டமா இருக்கு இப்ப இன்னிக்கு எனக்கு தண்ணி வரல சகோதரி சோ நான் வந்து ஃப்ரியா விட்டுடேன் நானு க காலையில லேட்டா ஏழ்றைக்குதா எழுந்தேன் நானு பொறுமையா அதும் பெரண்டு பெரண்டு படுத்து தூக்கம் வரலஸ் சகோதரி யா அதனால எந்திரிச்சு இல்லாட்டி எந்திரிக்கிறதுக்கு எட்டு மணி ஒன்பது மணி ஆயிரும் நம்ப
ஆமா அல்ல நம்ம ஒரு காலையில ஒரு நேரத்துல எழுந்திரிச்சு பழகிட்டோ அப்பிடின்னா அதே நேரத்துக்கு காலையில முழிப்பு வந்துரு
ஆமா சகோதரி சேரி இப்ப வந்து தண்ணி புடிக்குனுமேங்கறதுக்காகதா சகோதரி இப்பன எந்திரிக் க்குரு இல்லாட்டுனா எந்திரி மாட்டேன் சகோதரி ஏன்னா வந்து கணவரு வேலைக் அவரு சகோதரி அவரு காலையில அஞ்சி அஞ்சே முக்காலுக்கெல்லா வீ்ட்ல இருந்து கிளம்பிடுவார் சகோதரி அவரு ஏழு மணிக்கு டியூட்டி சகோதரி நம்ம வந்து ஒரு வண்டியிலதா போறாங்கள வண்டியில போகும்போது வந்துட்டு அவங்க அண்ணன் தம்பி கூட அவரு போறாங்களா அப்பிடிங்கும் போது நமக்கு கொஞ்சோ அவர் காலையில சாப்ட மாட்டாரு நமக்கு சமைக்கிறதுக்கான வேலையு இல்லைங்களா அப்பிடிங்கும்போது நாங்க மட்டு தா சமைச்சிப்போ
சேரி அப்ப அவுங்களு சாப்பாலா காலையிலக்கு மதியானத்துக்கலா
காலையில ஒன்னு சாப் சாப்பட மாட்டாங்க சகோதரி மதியம் தான் அவுங்க சாப்பிடுவாங்க மதியம் வந்துட்டு அவங்க கா கம்பெனிலேயே சாப்புட்டுகுவாங்க சகோதரி
அப்பிடிங்களா சகோதரி சேரி சேரி சேரி சேரி
ஆமா சகோதரி அதுனால நமக்கு கொஞ்சொ ரெஸ்ட் இருக்கு அதுனாலதா நம்ம லேட்டா எந்திருச்சு பொறுமையா ஆ ஃப்ரியா எங்க சகோதரி இரு க்கம்போது நம்ப ஏ ஒம்போது மணிக்கு எந்திருக்கமா அப்பயு நம்ம அவசர அவசரமா தா நம்ம செய்யுற மாரி
ஆ ஆமா ஆமா சகோதரி அது வ ந்து நம்ம சாப்பாடோட நேரொ வந்து மாறி போயிரு கொஞ்ச லேட்டா எந்துச்சன்னா ம் எந்திரிச்சு டீ குடுச்சு அ ப்றொ சாப்புட்றது கொஞ்ச டைமிங்லா எல்லா மாறி போயிரு
ஆமா சகோதரி அப்பற என்ன பண்றது அவனுக்கு செய்யற்துக்காகவாது நம்ம எழுந்து பண்ணிதானே
ஆமா சகோதரி பிள்ளைங்க இருக்கனால சமைக்கிறே இல்ல நா ஒரு ஆ ரு ஆளா இருந்தம்னா வேலயே பாக்குறதுல்ல சமக்கிறதே கெடயாது
கண்டிப்பா சகோதரி இப்ப வந்துட்டு இப்ப எதோ ஒரு இப்ப ஸ்கூல் இப்ப ஒரு வயசுங்கற்னால பிரச்சன இல்ல சகோதரி நமக்கு இதே நமக்கு ரெண்டு வயசு மூணு வயசு அவெ ஸ்கூல் போறம்போது
ஸ்கூல் போம்போது ஆமா ஆமா கண்டிப்பா அந்த சாப்பாடு செஞ்சு குடுக்கறது எட்டு மணி வரக்கு சக்கரத்தே கட்டிகி ட்டு ஓடணு
கண்டிப்பா சகோதரி அப்பற எட்டு மணிக்கு மேலதா சகோதரி நமக்கு வந்து கொஞ் ச ஓய்வுங்கிறது ஒன்னு இரு க்கு அவுங்க வர வரைக்கு நம்ம மத்த வேலைய மத்த வேலைய நம்ம பண்ணுவோ சகோதரி ஆமா சகோதரி பாக்கலா எப்டின்னு ரெண்டு வருஷொ ஆமா இன்னு ரெண்டு வருஷ எனக்கொஞ்ச ரெஸ் ட்டிருக்கு ரெண்டு வருஷத்துக்கு அப்
க்கு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஆமா எ ஆமா இப்பதக்கி இவுங்க கா வளக்கறதா ரொம்ப கஷ்டொ
கண்டிப்பா சகோதரி நீங்க சொன்னது வேண உண்மதா நூத்துக்கு நூறு உண்ம சகோதரி அது
சேரி
சேரிங்க சகோதரி பாக்கலா எப்பிடீன் குடும்பத்த ஆ சேரி சகோதரி கண்டிப்பா அடுத்த அழைப்புல சந்திக்லா சகோதரி ஆ சேரிங்க ஆ சேரிங்க சகோதரி
உஹம்